ஹலோ ஆ கேக்குது சொல்லு
பேக்ரவுண்ட் நாஸ் கேக்ற மார்ருக்கு
என்ன பண்ற
பேக்ரௌண்ட் நாய்ஸ் கேக்ற மார்ருக்கு கொஞ்சோ தனியா வரியா
உ வாய்ஸ் கிளியரா வர்ல கொஞ்சோ சத்தமா பேசுறியா
பேக்ரௌண்ட் நாய்ஸ் கேக்ற மாதிரி இருக்கு கொஞ்சோ தனியா வந்து பேசுறியா
ஆ தனியா தா இருக்க சொல்லு
ஆ இன் தூங்களயா இன்னு
இப்போ
ஆ கேக்குது
ஆ சொல்லு இல்ல இல்ல இன்னு இவ்ளோ சீக்கிரோல்லா தூங்கரதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி ஆயிரு
ரெண்டு மூணு மணி ஆயிருமா அப்ப என்ன மாதிரி தா நீயு இருக்க
ஓ நீயு தூங்க மாட்டியா
நா எனக்கு தூக்கமே வராது நைட்டான தூக்கோ வராது என்ன பண்றதுனே தெரியாது ஃபோன்நாலதா தூக்கோ வரதில்லனு நெனச்சு ஃபோன் எடுத்துப்பே அப்பவு தூக்கோ வராது
கரெக்ட்டு தா நைட்டு ஒரு ரெண்டு மணி வரையு சீரீஸ் பாப்பே
ஆமா நானு அத்தா பண்ணுவே சாப்ட்டாச்சா
ஓ இப்பதா சாப்ட்ட நா இன்னிக்கி ரசமு பீட்ரூட் பொரியலு நீ என்ன சாப்ட்ட
நா இப்போ தோச சாப்ட்டே இப்ப தா சாப்ட்டே கொன்நேரத்துக்கு முன்னாடி
நானு இப்போ கொஞ்சோ நேரத்துக்கு முன்னாடி தா சாப்ட்டே
எங்கெயு வெளிய போலயா
இய்யோ இன்னிக்கி கொஞ்சோ ஒடம்பு சரியில்லாத மாரி இருந்துச்ச அதுனால
அப்டியா என்னாச்சு காச்சலா
கொஞ்ச லைட்டா தலவலி கோல்டு மட்டு இருந்துச்சு
ஓ டேப்லெட் சாப்டியா
ஓ சாப்டே சாப்டே
அம்மா ஒர்க்குக் போறாங்களா
இல்ல இல்ல அம்மால்லா வீட்லதா இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபா தா இருக்காங்க
அப்பா மட்டுமா போறாரு
அப்பா வந்து பிஸ்னஸ் வெச்சிருக்காரு
ஓ சேரி நா இன்னிக்கி ம் அம்மாவு ஒர்க்குக் போறாங்க அத்தாவு ஒர்க்குக் போறாங்க நா இன்னிக்கி ஆ ஆமா அண்ணா இருக்கா ஆனா அவ வந்து எப்ப காலைல எந்துசோனே வெ வெளிய ஓடிறுவா எங்கயாச்சு சுத்திட்டே இருப்பா
அப்ப ஃபுல்டே உனக்கு போர் அடிக்கு
ஆமா வீட்ல தனியா இருந்து ரொம்ப போர் அடிச்சு அப்ப இன்னிக்கி ஏ ஃப்ரெண்டு சொன்னே ரொம்ப போர் அடிக்குதுன்னு அப்ற வந்தா வந்து ஏ நானு ரெடி ஆயிட்டு போனே சும்மா போயிட்டு ஒரு நாலு அஞ்சு மணிக்கி போயிட்டு எட்டு மணிக்கு தா வீட்டுக்கு வந்த
அப்ப ஜாலியா பரவாயில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கறனால டைம் அப்டியே போயிரு
அப்டி இல்ல எப்பவுமே எல்லா இல்ல எப்ப ஆச்சுன்னா இந்த மாரி எப்போ ஆச்சு இந்த மாரி போறது இவ எப்புல்லா வரமாட்டா ரொம்ப நாள் கழிச்சு வந்தாளா அப்ப அப்டியே சும்ம போயிட்டே அப்டியே சாய குடிச்சுட்டே அப்டியே வன்ட்டோ ஆனா வெளிய போனா லு எங்க வீட்ல இருக்கிறவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க எங்க எங்க வாவான்னு சொல்லி கூப்டே இருப்பே ஏ வீட் பிரச்சன இல்ல அவ வீட்ல தா கூப்பிட்டேக்கிறாங்க அதனால சீக்கரமா வந்ட்டோ இல்லனா இன்னு கொஞ்ச நேரோ இருந்துருப்போ
ஒனக்கு சாயா புடிக்குமோ
ரொம்பல்லா இல்ல குடிப்பே ஆனா குடிப்பே ரொம்ப புடிக்குன்ட்டு இல்ல என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்க சாய் இல்லனா தலவலி வரு அந்த மாதிரிலா இல்ல நீ உனக் புடிக்மா
எனக்கு உன்ன மாரிதா புடிக்கு ஆனா அந்த அளவுக்குல இல்ல குடிக்கலனா தலவலி அதெல்லா அப்டி எல்லா இல்ல
ஆமா அந்தளவுக்கு இல்ல ஆனா குடிப்பே காப்பி புடிக்குமா சாயா புடிக்குமா
காபி கொஞ்ச கம்மியா குடிப்ப சாயா நெறைய குடிப்ப
நானு அதே மாரிதா என் சாயா புடிக்கு ஆனா ரொம்பல்லா கெடயாது இந்த டைமு நைட்டெல்லா இப்ப மழ வருது தானே
ஆமா
அப்ப நைட்டு வெளிய போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மழ வரும்போது
நல்லா குளுரா இருக்கு காலையில ஃபுல்லா வெயிலா இருந்து
ஆமா இனி இவ் ரெய்னி சீசன்ஸ் வேற இனி ரொம்ப மழ பெய்யு இப்பதா கொஞ்ச கம்மியா மழ பெய்யுது
மேய ஏ மொதலெல்லா இந்த நேரத்துக்கு நல்லா மழ பெய்யு நம்ம ஊர்ல
ஆமா இப்பல்லா எல்லாமே கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ரொம்ப இத ரொ மரத்த எல்லா விட்டுருனால தா நெனக்கிறே
அதுதா ஃபுல்லா மரத்த வெட்டி பில்டிங் எல்லா கட்டி ஒரே வெயிலா இருக்கு க்கு நம்ம ஊருலெல்லா இப்போ
ஆமா ஆனா ஃபஸ்ட் எல்லா நெறையா மரோ இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் இங்க மட்டு இல்ல எல்லா எடத்துலயுமே இருக் க்கு அப்போ கரெக்டாக எல்லா மழையெல்லா கரெக்டாக பெஞ்சிட்டுருந்துச்சு இப்ப என்னடான்னா எல்லாமே மாறிருச்சு இனி வரப்போறது எப்டி இருக்குமோ தெரில மொத்தமா எல்லாமே அழிச்சிடுவாங்க ஏ
நம்மல்லா பெரு வயசானதுக்குல்லெல்லா எல்லா அழிச்சிருவாங்க
ஆமா அது வரைக்கு அப்பல்லா மழையே வராதுன்னு நெனைக்கற
அப்பெல்லா மழைய பாக்ணுனா காசு கொடுத்து பாக்கற மாரி இருக்கு
ஆமா எல்லாத்துக்கு காசாயிரு அப்பல்லா அய்ய அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை வரையில்லா நம்ம இருக்க வேணா
இப்பெல்லா எங்க போனாலு பஃர்ஸ்ட் காசுதா கேக்குறாங்க
தண்ணிக்கு கூட காசு அதெல்லா ரொம்ப ஓவரு
வெயில் காலத்துலயு எங்கயு கொடுக்க மாட்டாங்க காஸ் கொடுத்தா எல்லா வேலை எங்க ஒரு கோயிலுக்கு போனாலே காசு
ம் வீட்டுல இருந்தா செரியான சூடு எடுக்குது இந்த வெயில் காலத்துல செம்மயா சூடு எடுக்குது நைட்டானா போது கதவு சாத்தியே வெக்க முடியாது கதவு தொறந்தாதா கொஞ்சமாச்சு காத்து வரு இலன்னா சாத்துனா அப்டி சூடு எடுக்கு எங்க அம்மா அத்த எல்லாரு அந்த ரூம்ல ஏசியில படுத்துருவாங்கநா இங்க தனியா படுக்கறனா நைட் செம்மையா சூடெடுக்கு
அதுவு ஃபேன் இல்லாமல்ல இப்ப ஒரு செகண்ட் கூட உக்கார முடியாது குளிச்சுட்டு வெளிய வந்தாலே வேர்க்க ஆரம்பிக்கு
குஹா அப்டிதா குளிச்சிட்டு வெளிய வரும்போது அ அப்டி வேர்த்துருக்கு இப்போ எதுக்குடா குளிச்சோன்ற மாரி இருக்கு
இது குளிக்காமயே உக்காந்தர்லா
ஆனா டெய்லியு குளிக்காம இருக்கவு முடியிதுல அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ் இல்லாம அப்டி வேற இருக்கு ஓகே அனா குளுச்சா இப்டியு இருக்கே இனி மழக்காலொ வருதே அதலா மாறுன் நெனைக்கிறே ம் மழக்காலொ வரும்போது எல்லா மாறு அப்டின் நெனக்கிறே
மழக்காலொ வந்துரு கொஞ்ச நாள்ல
ம் ஃபுல் ஹேண்ட் டீ ஷர்ட்லா போடவே முடியுதில்ல
ஐயோ அதெல்லா பாக்கவே அந்த பக்கமே போக் கூடாது இப்பல்லா ஒனக்கென்ன தெரியாதா இருக்காங்க அவுங்க சட்ட எல்லா போடலா
ஆ எனக்கு அண்ணெ இருக்கா ஆனா அவனோடதெலா நா எடுத்தேனா அவ்ளோதா சண்ட தா
முடுச்சு விட்ருவா போல
ஆமா என்ன முடுச்சுட்ருவா அவனோடதுலா நா போட்டது பாத்தாலே அவ்ளோதா அ அதலா அதல்லா அவ கிரிக்கெட் எனக்கு புடிக்காது ஆனா ஃபுட்பால் தா பாப்பே வருது ஃபுட்பால் வேல்டு கப்பு பாக்கணுன் தா இருக்கே
ஓ நீயு ஃபுட்பால் ஃபேனோ நா ஃபுட்பால் அவ்ளோக்கா பாக்க மாட்டே நா கிரிக்கெட் தா பாப்பே
அப்டியா இப்ப பாத்துட்டா இருக்க வீட்ல எல்லாரு பாப்பாங்களா
வீட்ல நானு ஏ அப்பாவு மட்டு பாப்போ
ஓ அப்பா கூட உக்காந் ஜாலியா டி வி பத்துட்ருப்ப
ஆமா அதுதா டெய்லியு ஒரு நாலு அஞ்சு மண் நேரோ அப்டியே போய்ரு
ஓ நைட்டா
நைட்டு ஒரு ஏழ்றைக்கு ஆரம்பிக்கு பன்னெ ப பதுனொன்ற பன்னெண்டு வரிக்கு ஓடு ஒரு சில நாள் பாப்பே ஒரு சில நாள் பாக்க மாட்டே
ஓ எங்க வீட்ல நா பாக்க மாட்டே எனக்கு புடிக்காது எங்க அம்மாக்கு புடிக்காது அதுனால டி வி ல போட்டா எங்க அம்மா கத்துவாங்க அதுனால எங்க அப்பா வந்து ஃபோன்ல தா பாப்பாரு
இந்த வர்ஷொ ஃபீப்ஃபால நெறயா சிங்கர்ஸ் எல்லா வராங்ளே இது பி டி எஸ் எல்லா பாப்பியா
ஐயெ அது எனக்கு புடிக்கவே செய்யாது எனக்கு சுத்தமா புடிக்காது ஒனக்கு புடிக்குமா
எனக்கு புடிக்காது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவுங்களுக்கு புடிக்குமா அவுங்க எப்ப பாத்தா பேசிட்டே இருப்பாங்க
ஆமா ஏ ஃப்ரெண்ட்ஸ் நெறய பேத்துக்கு புடிக்கு ஆனா எனக்கு அதெல்லா புடிக்காது அவுங்க என்னதா சொன்னாலு அவெ எனக்கு அவுங்கள புடிக்கவே புடிக்காது ஆனா இப்பெல்லா எதுவுமே அவுங்க வரமாட்டெக்கிதே
இப்ப வந்து ஓரளவுக்கு கம் பண்டாங்க ஃபர்ஸ்ட்டு புது புதுசா வரு முதல்ல யார் என்னனே கண்டு புடிக்க முடியாது
ஆமா எல்லாரு ஒரே மாரி இருப்பாங்க எல்லாரோட மூஞ்சியு ஒரே மாரி இருக்கு
ஒனக்கு யார் புடிக்கு ஃபுட்பால் ப்ளேயர்ல
எனக்கு வந்து புடிக்கு எ இவுங்களதா புடிக்குன்னு கெடையாது எனக்கெ மோஸ்ட்டா எல்லாரையு புடிக்கு இவுங்கள தா அப்டின்னு கெடையாது ஆனா ஆ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா பாப்பே அதுதா ரொம்ப புடிக்கு எனக்கு வேற எதுமே எனக்கு புடிக்கா அது வெளயாடுறதுக் கு அதுதா புடிக்கு வேற எதுவு புடிக்காது ஆனா நா அவ்ளோக்கு வௌயாண்டுதல்லா வர்லா ஓ தெரியு ஊருக்கு போனா எங்க நெறைய பேர் இருப் பாங்க என்னோட அக்கா தங்கச்சிங்க தம்பி அண்ணால்லா நெறைய பேர் இருப்பாங்க அப்ப அவுங்க கூட அங்க வெளயாடுவே அப்படிதா எனக் கு அது வெளாட தெரியு ஊருக்கு போனாதா எல்லாம் அவுங்க தா எனக்கு இது சொல்லி இது எனக்கு புடிக்கிறதுக்கு காரணமு அவுங்க தா
எனக்கெல்லா சுத்தமா கிரிக்கெட் வெளயாடவே தெரியாது பேட் எல்லா கொடுத்தா பால தடுக்கறன்னோ இல்லையோ பேட்ட தூக்கி வீசிடுவே
நா வெளயாண்டு இருக்கே ஆனா ஊருக்கு போன மட் டு தா வெளயாடுவே இங்கெல்லா வெளயாடுறதுக்கெல்லா வாய்ப்பே இல்ல வீட்டுக்குள்ள எங்க எதுவுமே பண்ண முடியதில்ல வெளிய கூட போக முடியதில்ல வீட்டுக்குள்ளயே தா ஒக்காந் துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அளையாடுறதெல்லா இங்க இல்லவே இல்ல
அதுவு இங்கெல்லா வெளயாடனும்னா சந்துல வெளயாடவு விட மாட்டாங்க கிரௌண்ட தேடி போனு
ஆமா ஆனா அதெல்லா இப்ப எங்க இருக்கு எல்லாதா வீடு வீடா கெட்றாங்களே எந்த ஒரு எடமு இல்ல இனி அது வெளயாடுறது கூட காசு கெட்டு போய் வௌயாடுறது தா இரிக்கு
ஒரு மணி நேரத்துக்கு ஆயரருவா அப்டி எல்லா வாங்குவாங்க
ஆமா அந்த மாரி வாங்கிறாங்க எல்லா எடத்துலையு கொள்ளை அடிக்கிறாங்க
கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தா மூச்சு வுடுறதுக்கே காசு கேட்டுருவாங்க போல இவுங்க
ஆமா இனி கண்டிப்பா அதா நடக்க போகுது அது கூட காஸ் தா ஆகப்போகுது கண்டிப்பா
எல்லா மரத்த வெட்னா அப்டிதா ஆகு அப்போ
ஆமா இனி அந்த காலம் எல்லா எப்டி இருக்குமோ நெனைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு
ஒரே நிமிஷம் இரு அம்மா கூப்டுறாங்க என்னன்னு கேட்டு வரே
ஆ செரி